ஹலோ நேர்ல மணிபர்ஸ் வாங்குனு பாத்த ஆனா அக்கா மீசோலெல்லா மணிபர்ஸ் வாங்க ஆரம்பிச்சு
ஏல இது இப்டி பண்ணுது
ஏ பாரு இங்க பாரு எத்துன சிப்பு வச்சி வாங்கிருக்கு பா சும்மாவே நீ கொழப்பத்ல இருக்க இப்ப இந்த சிப்பு வச்சு வாங்கிர்க்கியே கொழம்பிற மாட்ட
சர்தே எதுல காசு வச்சோ எதுல எது வச்சோ
பாரு ஏழெட்டு இருக்குக்கா எவ்வளவு நூத்தி தொண்ணூறுவாதானா ஆனா சின்னமா இருக்குக்கா
இல்ல ஹேண்ட்பேக் மாரி இருக்கா எப்டி இருக்கு
மணிப்பர்ஸ் மாரி வாங்கிருக்கு
ஏ ஏழெட்டு ஜிப்பு வச்சா எதுல காசுருக் கு எதுல வீட்டு சாவி இருக்குன் தெரியாது அதுக் எதுக்கு வாங்குது
அதத்தா சொல்ற அதே சொன்னே நீயே கொழப்பத்துல இருக்க இ இப்டி வாங்கிருக்கியேன்னு
ஒரு சிட்ட எழுதி வச்சு இதுல இது இருக்கு இதுல அது இருக்குன் சொல்லி
எ பிட்டடிப்பாங்கள அந்த மாதிரி
அந்த மேரி ஒரு ட்ரைனிங் அந்த சிட்டய எங்கே வச்சேன் தேடும்ல அந்த சிட்டைல தேடும்ல அது செல்லாக்கா வெள்ல போயிருக்காங்க
ம் கரெக்ட் ஒரு தடவ கூட செல்லு வாங்கி பேசலையே நானு அப்பைலேந்து பாத்துட்டே இருக்கே எரு எருமமா
கேட்டுக்கிட்டே தாக்கா பேசவே மாட்டேங்குது அதே சொல்றேன்னே அன்னைக்கு அம்மாட்ட அழுதுபுட்டு இன்னு யார்டேயு அது பேசல
யாிட்டயுமே ஃபோ
அதே சொன்ன இங்கேரு ஒனக்கு பிரச்சனையா இருந்தா இந்த தனா க்கா இருக்கு மீனாக்கா இருக்கு நா இருக்கே எங்கள்ட்ட பேச வுட்டு வந்து எந்த அம்மாட்ட போய் அதுவே நூடுல்ஸ் மேரி இருக்கு
இல்ல அதுவே கருப்பாயிட்டதா சொல்லிக்ட்டே இருக்கு
அதே அது ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர் வேற போட்டு குத்துருக்காக இது பேசிருக்கு
அய்யே
அய்யே வெறுவாய் இல்ல வெறுவாய் க்கி அவலு ஊட்டி உட்ட மேரி வெறுவாய்க்கு அவல சீனி போட்டு பெரட்டி குடுத்துடுச்சு செல்லாக்கா
ஹ
ம் ஹு அதனால தான அதுகிட்ட பேசுற பேசுறது அதுகுத்தான செல் வாங்கி குடுத்தேனா அம்மாக்கு
அதே ராமனி இப்போ ராமணிட்டா சுந்தரின் டைம் தெர்ல ஃபோன் பண்ணி அம்படியே ஒளரி கொட்டிருக்கு நா அப்பயே உமாக் கேட்டுச்சு யாரிட்ட சித்தி இவ்வளோ நேர டீ தீலா பேசுது செல்லா சித்தி அப்படின்னுச்சு அம்மகிட்ட தாண்டி பேசுது அப்டின்னே ம்
ஸ்பீக்கர போட்டு கு டுத்துருக்க ரெண்டாவது ரெக்கார்ட் பண்ணிருதுக
ஆமா
அதனாலதான பாதி நேர அம்மா யார்ட்டயுமே பேசாது ஏன்ட்ட பேசி கான்பிரன்ட் போட்டு உனக்கு அக்காக்கு எல்லாருக்கு பேசிறது இனி ஒரு ஆள் போதுப்பான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாருக்கு நா கான்பிரென்ட் போட்ருவே அப்படி ஃபோனை வச்சுக்கமான்னு சொல்லி கான்பிரன்ட் போட்ருவே எல்லாருக்கு பேசிறது இது வம்பே இல்லல்ல
சோ கடவுளே தெவுமலை
டீ ரெண்ட்ருவா டீத்துள் வாங்கி போட்டு டீ குடிச்சியாலா நீ
சேச்சே இந்த டீத்தூள் தீர வரையு நாங்க வாங்க இங்க இல்லயா ரெண்ட்ருவா தீத்தூள் எழுவத்த ரஞ்சா டீ தூள் தான் இருக்கான் போய் கேட்டுட்டே
அது நல்லாவே இர்க்காது ச்சே ச்சே ச்சே ஏன் மயன் இல்லாம டீ போடல நானு
நாங்க இங்குட்டு ஆர்லிஸு சன்ரைஸு பூஸ்ட்ட்ன்னு ஆத்தி குடிக்கிறோ சாய் தன்ஸ் சாய் தன்ஸ் திருந்திட்டா அதனால நாங்க ஆர்லிஸ்தா குடிக்கிறோ
உங்க
ஸ்நாக்ஸ் கேட்ட உமாக்காட்ட உமாக்கா ஓடி பெ பூரி போட்டு குடுத்தா பூரி லா அதஸ் தேங்க்ஸ் வீட்ல அது ஒன்னுதே இருந் அதனால ஃபுள்ள பூரி போட்டு குடுத்துருச்சு
செரி ஆடி ஆஃபர்ல்லா வருதே மகாராஜால்லா அவ்ளோ போட்ருக்காய்ங்க ஆஃபரு
ம் க்கு ஆரி பஸ் விட்ருக்கா இன்னு ஒரு வாரந்தே இருக்கு மொத ஆளா போறவகளுக்கு ஒரு ரூவாய்க்கு தரா ய்ங்களாக்கா
ஒருவாய்க்கில்ல ஒரு சைக்கிள் ஃப்ரீ மகா அஞ்சாயிரம் மட்டு எடுத்துட்டுவா மகாராஜாக்கு ஓடிபோயிருவோ
ஐய்யாயிர மாக்க
ஐய்யாயிர ஐய்யாயிர போது தீவாளிக்கு சேத்தே எடுத்துட்டு வந்துரல நா சாயங்கால போப்போறே
இப்பவே வாஆனா ஆடி பொறக்கலல்ல
போய் நம்ம எடுக்க போறதுல
ம் அட கொரங்கே இதுக்குதா நீ என்ன ஐயாயிருவா எடுத்துட்டு வரச்சொன்னியால
இல்ல போய் ஒரு ரவுண்டு அவைக்குல்ல என்ன ஆடு இல்ல ஆடி பதினெட்டா முடியிற வரையு என்னா இந்த பொம்பல வந்துகிட்டே இருக்கு அப்படின் சொல்ற வரயு நம்ம வந்து உள்ள போணு
கடவுளே கடவுளே
ஜூனு ஒன்னாந்தேதியில இருந்து போட்டாய்ங்கல்ல
ம் அதே
ம் ஐயப்பால ஒன்னு ஒரு ட்ரரெஸ் வாங்கினா ரெண்டு ட்ரெஸ் ஃப்ரீ
தீபாவளிக்கு எடுக்கறக்கு இப்பவே எடுத்து வச்சலாம் போலக்கா தனாக்கா தீவாளிக்கு எடுக்கிறதுக்கு இப்பவயே எடுத்து வச்சுல்லாம்
ம் அதா ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஐயாயிரரூவா போதுல ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீ
ஆ போது
ஆமா வீட் டு ட்ரெஸ் மாத்துற அவ எல்லாரு அப்டிதா பன்ற ஆமா
எண்ட்ரூவா ஆயிரத்திஐநூரூவா குடுப்பாக அத இப்ப குடுத்துட்டான்னா எவ்வளோ சௌரியமா எத்துட்டு வரலா தெரியுமா அப்போ ஒண்ணு எடுக்கறதுக்கு இப்ப ரெண்டு எடுத்தர்லா
ம்
நீ
ஆனா நா ஆடுதல்ல எடுப்பே சேல எடுக்க போவோ ஆனால தள்ளுபடியில எடுக்காம ஐநூறுூவா செலவே எடுத்துட்டு வருவோ
நா சேரி தள்ளுபடியிலக்கா அம்மா வீட்டுக்கெல்லா வாங்கி தம்பிக்கு காது குத்துலமான் பத்தல
அப்பிடிக்கா
அவனுக்கு இன்னு காதுகுத்தல மாமா ஒண்ணுமே சொல்லாம இருக்காகல கோயில்ல கெடா வெட்டணு கெடா எவ்வளவுல வரு
கடா ஐயாயிரூவா வரு
ஐயாயிர ஐயாயிர ஆறாயிரந்தான வரு
ஆமா
அது எத்தன பேர் சாப்பலா
ஐய்யாரூபாய்க்கு இருவது பேர் சாப்பில்லா
அதா ஒரு கொழம்பு ஒரு சோறு வச்சா பத்தாதாப்பா எக்ஸ்ட்ரா ஒரு முட்
ஓ நம்ம வீட்டு ஆளு நீ அங்கிடு சொல்லுவியே ம் நீ பெத்தா நீ அங்குட்டு செல்லுவியே
அப்பற அங்குட்டு சொல்லுவ ஏல ஏ அக்கா தங்கச்சில நியீ து அக்கா தங்கச்சிலா சொல்ல கூட இல்ல அன்னைக்கு நா கணக்கு போட்டு பாத்தே நம்ம அக்கா ஏ அக்கா தங்கச்சி அவரு அக்கா தங்கச்சின்னு கணக்கு போட்டு பாத்தோ பாத்தா இரு நாப்பத்தஞ்சாயிர வருது
நி நீ பெரிய கடாயா வாங்குற மாரி
டீது
நீ ஏழாயிரரூவா கடா வாங்கணு ஐயாயிரரூவா கடால்லா பத்தாது முத்து மாரி ஐயாயிரூவாய்க்கிட்ட கட வாங்கினே
அவ ரெண்டு கடா வாங்கனான்ல்ல அவன்ட்டதா சொல்லணு கடா நல்லா கம்மியாவு வாங்கிடுவே எட கூடவு வாங்கிவான்னு நெனைக்கிறே
எந்த கோயில்லு
ம் நாங்க போய் கோயில்ல போய் காது குத்திட்டு வந்துருவோண்டி அங்க போய் கோயில்ல போய் காது குத்திட்டு முத்துமாரி கோய்லங்கதா கடா வெட்டனு
முத்து மாரியங் கோயில்ல கடா வெட்டுவாகலா
ஏ வெட்ட மாட்டாகளா
தேருக்கு தானக்க கடா வெட்டுவாக சும்மா வருவாகளா
ஆ காதுத்து கிட்டதா சோ கேட்டுத வெட்டடு வெளில வெட்டதா வெளியில வெட்டிய உரி வச்சிருவாக உரிச்சு தந்துருவாங்க
ஆரிங்கள ச்
ஏய் இங்கன கோ கோ ஆ
ஆடியில குத்துவியா ஆடி போய் ஆவணி தான செய்யணு
ஆவணிலதா செய்யணு குத்திட்டு ஒருத அவன ஊருக்கு அனுப்புவோன்னு பாக்குறேன்டா நானு வர்றதுக்கு நாலு வருஷ ஆகு சிம்பலா எப்டி செய்றது
காத மட்டு குத்திட்டு விடு ஆ சந்தோஷுக் கல்யாண வக்கையில கெடா வெட்டி சாப்பாடு போட்டுரு
அப்டின்னு பாத்தாதா கொலதெய்வ கோயில்லே நா காத குத்திடுவேனே
அப்பற என்ன அப்டியே பண்ணிடு அண்ணன மட்டு கூட்டிட்டு போ கொலதெய்வத்துக்கு அண்ணன அண்ணியு கூட் டிட்டு போய் மடியில வச்சு அண்ட் மடியில தான் காது குத்தணு எப்டி சந்தோஷ உக்கார வப்பே
அது உக்கார வச்சிர்லா அண்ணன அண்ணியு கூட்டு போய்தா காது குத்தணு
ம்
இல்ல நம்ம குத்திட்டு வந்துட்டு இங்க போ போஸ்க்கு உக்காச்சிருக்கலாமா
அங்க முடிய எறக்கிட்டு வந்துட்டு இங் முத்து மாரிங் கோயில்லா காத குத்து
தே முடி எறக்கெல்லா எ புள்ள வந்து சின்ன புள்ள இல்லல்ல
எறக்க மாட்டானா ஆமால்ல எறக்குவானா அவே
தனுஷே எறக்க மாட்டா நீ எறக்குவாங்கிறியா
உ என்டா சந்தோஷ் கோயில்ல முடி எறக்க மாட்டேன்னு சொல்றானாடா
அது எப்டி எறக்குவா கை முடியாது கொஞ்சோன்டு எறக் கி கொஞ்சோன்டு தலையில இருக்கற முடிய கொஞ்சோன்டு வெட்டி காணிக்கையா போட்டுப்புட்டு
ம்
காத குத்திட்டு வர வேண்டியதா இங்கதா கடா வெட்டி சோறு போடு
சேரி சேரி
ஆம்புள புள்ளைங்கனால ஒன்னு தெரியில இதே பொம்பள புள்ளைன்னா எனக் காது குத்துன்னு போட்டு படித்திருக்குங்க என்னைய
ஆ ஆமா இப்பல்லா எல்லா கல்யாணத்துக்கு மொத நாள் தான காது குத்துறாங்க
அப்டிதா நா நெனைச்சே விசாலி கல்யாணத்துக்கு சாப்பாட போட்டு இவனுக்கு சே்த்து பத்திரிக்க வச்சிட்டு வந்த்ருவ நெனைச்சே நா
ம்ஹு அவ கல்யாணத்துக்கிட்டதா நீ போட்லா அப்டிதா இங்க எல்லாரு அப்டிதா இங்க பண்றாக மாப்பிள்ளைக் மொதோ நாள் மாப்புள அழைப்பு காதுகுத்துனு போட்றாக
ஏ பையனுக்கு அப்டிதா வரப் போதுன்னு நெனைக்கிறே
உ
அவே எங்க காதல்லா இப்ப குத்தல போமா நா போய் கன்சாட் சுட்டிட்டு வரே அப்டின்னு சொல்லிட்டு இருக்கா
எவளோ இதுவா போச்சு பாரு நீ என்னன்னா இப்போ போய் காது குத்துறேங்கிற
அதே நா போய் கட்சான் போயிட்டு வரேமா அப்டிங்கா
குத்தலா அந்த மேரி கூட குத்திக்கலா விசன்னு இருந்தா இப்ப லெட்சுமிக்கு எல்லா போய் மூக்கு அப்டிதா குத்தக்கிச்சு
மாமா மடி அத்த மடி எல்லா தேவயில்லம்மா கண்சாட்டு ஒன்னே போது அப்படிங்கிறா அவே
ஆமா வருஷம் கடந்துருச்சுன்னா அப்டிதானக்கா இந்த செல்லாக்கா வருது இந்தா வாறே ஏன் செல்லாக்காட்ட பேசிட்டு உன்ட பேச சொல்றே
ஆ சேரி பேசு